ஹலோ கேக் நல்லா இர்க்கியா
ஆ கேக்குதா
கேக்குது என்ன பண்ற
நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கிங்க நல்லாருக்கிங்ளா
நலம் நலம் சாப்டாச்சா
சாப்டாச்சி நீங்க
இல்ல இனிமே தா சாப்படனு போய்ட்டு
ஏ என்னாச்சு
டயடா இருக்குது வெளிய போய்ட்டு வந்த கண்ணெல்லா அப்டியே எரிது தூக்க கலக்கமா இருக்கு
நானுந்தா வெளில போய்ட்டு வந்த எனக்குந்தா கண்ணெல்லா ஒரு மாரி எரியுது என்ன ஃபேஸ் வாஷ் கொழப்பல்ல எனக்கு எப்டி இருக்கு தெரிமா ம்
வந்து இன்னைக்கு லீவு தான
வேலைக் கோட போல ஏய் இன்னு வேலைக் கோட போல நானு
ஏ
ஏன்னா போல வேலைக்கு லீவ் வுட் போல
ம் அது சரி எங்க இன்னைக்கென்ன மொகரம் யாரு வீட்லயாது பிரியாணி குடுத்தாங்ளா இல்லையா
எனக்கு நறைய முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஆனா இந்த பண்டிகலா அவுங்க சரியா கொண்டாட மாட்டாங்ளா
ஏ
ஏனா இதா சில பேரு இது ஒரு எப்டி சொல்து மொகரம் பொறுத்த வரைக்குமே ஒரு வேண்டுதலா அதா அது ஒரு அது ஒரு பங்க்ஷன் மாரி கொண்டாடுவாங்க ஆமா மத்த முஸ்லிம்ஸ்லா அது கொண்டாடுவாங்ளா தெரில எ ஃப்ரெண்ட்ஸ் பாதி பேர் அது கொண்டாடமாட் டாங்க எனக்கு இந்து ஃப்ரெண்ட்ஸ விட முஸ்லிம் ஃப்ரெண்ட்ஸ்தா அதிக ஜாஸ்தி
ஆ ஹ சே அப்ப பிரியாணி நெறயா வரு
நெறயாலா வராது ஏ நா சாப்ட மாட்ட வீட்டுக்கு போய்லா ரேரா எப்பயாச்சு கூப் டுவாங்க டெய்லு கூப்டுவாங்க வா வா அப்டின்ட்டு நாந்தா போ மாட்டே ஏனா வேலைக்கு வேற வரல்ல சோ அனால எனக் டைம் பத்தாதுங்க சோ அதனால வே போகு பாதி நேர
ம் ஹூ எந்த மாரி வேல அது
பிரஸ் வேலதா அதா பிரஸ் வேல இந்த கேலண்டர்லா இருக் ல
ஆமா
அந்த மாரி கேலண்டர் வந்து இப்போ வெட்றதுல இந்து அட்ட அட்டைல இந்து கம்முல இந்து எல்லாமே நாங்களே இது பண்ணுவோ
ஓ
ம் நீங்க பாக்குறிங்க அந்த கேலண்டர் கூட நாங்கதா பண்ணிருக்கோ நானுன் சொல்ல முடியாது பொதுவா நறைய பேர் பிரஸ் வச்சிருப்பாங்க எத்தன பேர் பண்ணிருப்பாங்க நான் சொல்ல மாட்ட பா எப்பா
எப்டி எப்டி அருந்து ஆ நா ஒன்னு சொல்லங்க என்ன நம்ம க கலைஞர் கருணாநிதி சொன்ன மாரி நாம் சொன்ன ஒத்தறுக்கு ஒருத்தரு நாம்னு சொல்லணு
இல்லல்ல இல்லல்ல ஐயோ நீங்க வேறங்க அது நான் சொன்னா எப்டி சொல்றது எல்லாருமா பிளேஸ் வாங்கி வச்சிருகாங்க நெறைய பேர் பண்ணுவாங்க நான் சொல்ல கூடதுல்ல தப்பாய்டு
ஆ
எங்க பொய்ட்டு வந்தீங்க இன்னிக்கி
ஞானா இன்னிகி இல்ல நா நேத்து பொய்ட்டு வந்தே இன்னிக்கு அப்டியே இருக்கு நேத்து வெளிய போனது அப்டியே இன்னு டயர்டாவே இருக்கு நேத்து போய்ட்டு கொஞ்ச ஒர்க் இருந்தது ஒரு வா போஸ்ட் ஆபிஸ்ல அந்த ஒர்க் முடிச்சுட்டு அதுகப்றமா பொய்ட்டு அது இங்க இருந்து ட்ராவல் பண்ணி போனு வேற ஒரு சிட்டிக்கு அதனாலதா அப்டியே பொய்ட்டு கே எஃப் சி லா போய் நல்லா சிக்கன்லா அமிகிட் டுஸ் வாங்கிட்டு வந்து அதுக்கப்றோ வீட்டுக்கு வந்தா ஒரே தூக்கோ நேத்து தூங்க ஆரம்ச்சே நைட்டு தூங்கிட்டே இருந்தே அப்றோ மூணு காலேல மூன்ற மணிகுலா எழுந்துட்டே அதுக்கப்றோ தூக்கமே வல்ல அதுக்கப்றோமா ஒரு ஏழு அன்நேரோ வரைக்கு முழிச்சிருந்தே திருப்பியு காலேல ஏழ்ற மணிக்கி திருப்பி தூங்க ஆரம்ச்சே மதிய எழுந்தே திருப்பியு அப்டியே கொஞ்ச் நேரோ ஒர்க் பண்ணிட் டு அப்டியே பாத்தா அது தூக்கமா வருது சாப்ட்லாமா இல்ல போயி குளிச் சிட்டு மொதல்ல ரெடி ஆய்ட்டு அதுக்கப்றோ சாப்ட்டுக்லாமா அப்டியே இருந்தே
அப்போ அவ்ளோ ப்ரஷரு உங்ளுக்கு கரெட்டா
ப்ரஷர்லா இல்ல தூங்கணு
என்னது
தூங்கணு இன்னு கொஞ்சோ
இன்னு கொஞ்ச தூங்கணுமா தூங்கிட்டே இருந்தா லூஸ் ஆய்டுவீங்க அது மட்டு நல்லா தெர்து
இல்ல கண்ணு எரியிதுல்ல அப்ப தூங்கணுல்ல ஒடம்பு ஒத்துக்கலல்ல
ஆமாமா அதுவு கரெட் தா
ம்
நல்லா தூங்குங்க இன்னைக்கா நானு சென் பண்றே செரியா
ம்
டைப் பண்றே நீங்க சொல்லுங்க
ஆ செரி ஏ பேர் தெரியாதா என்ன சாப்ட்டனு
ட்டுவாங்க
ஓ வீட்ல இன்னக்கு சாப்ட கூடாது அதுனால ம் ஹூ ஆ என்னத்தயோ போய் நான் வெஜ் நல்லா சாப்டு வந்துருக்றீங்க பிரியாணியா பிரியாணியா சிக்கன் ரைஸ்
ஆ செகண்ட் சொன்னது
அ சிக்கன் ரைஸு நல்லா அமுக்கிட்டு வந்துட்டிங் ஓ ஓ எதோ ஒடம்புல ப்ரச்சனனால அதுலா சாப்பட கூடாதுனு சொல்லிருகாங்ளா இப்
ஆமாம்மாம்மா அதனால தொடவே கூடாதுன் சொல்வா
ம் அதத திருப்பி திருப்பி எத செய்யாதன் சொன்னாலு அததா செய்வோ வீட்ல
அப்படிலா இல்ல அது கண் எதிரிக்க
வந்து வாசன வேற அது அந்த பாத்தரத்த போட்டு உருட்டுவானுங்க சவுண்டலயு சாப்ண ஐயையோ எனக்கு நீ இதெல்லா தோணிட்டே இருந்துச்சு ஐயா இந்த கே எஃ சி வாங்கியு கண்ணு ஃபிரைட் ரைஸ் கடைக்குதா போச்சு
ஐயோ நல்லா சாப்ட்டு சாப்ட்டு நல்லா பெரு பெருத்துட்டே போறோ
யாரு நீங்க நீங்கதா நீங்கதா ம்
என்ன பண்ற இல்ல பொதுவாவே அத சாப்ட்டாலே நல்லா நல்லா கொழுக் மொழுக்னு ஆயிடு எல்லாரு குண்டா
ஓ ஜூஸ்ல்லா அதிகமா எடுத்துக்க மாட்டீங்களா
ஜூஸா ஜூஸ்லா குடிப்ப ஏ ஜூஸ்லா குடிக்வே அதிக குடிக்வே கூடாது சரிமா ஜூஸ்லல்லா நம்ம கடையில போனா நம்ம வீட்ல செஞ்சு குடிக்ணு கடைல போனோ அப்டி ஒரு கரண்டி சக்கர எடுத்து உள்ள போட்றாங்க மாவு கரண்டி சக்கர
அப்போ சுகர் வந்துரு சொல்றீங்க
அதுல ஜூஸே இல்ல சக்கர தண்ணி சக்கர தண்ணி தா இருக்குது கொஞ்சமா பழம் போடுறா அவ்ளதா அதுக்கு நீ பாட்டல்
நா சொல்றது இந்த ஃப்ரூட் மில்ஸு அப்ரோ இந்த ஆப்பிள் ஜூஸ் சாத்துக்கொடி அதெல்லா சொல்றே
அதுலதா அதுதா சக்கர போடுறாங்களே நீங்க நீ எப்பயுமே ஃப்ரூட்டா சாப்டாதா உனக்கு எப்பயுமே ஹெல்த்
சக்கர பக் இல
அப்டியே நீங்க சொல்ல வரீங்க இல்ல மோஸ்ட்டா நீங்க வெள்ள போனா ஜூஸ்லா குடிக்க மாட்டீங்ளான்னு கேக்றே
ஆஹா மோஸ்டா அவ்ளவா குடி குடிச்சு எப்பயுமே லெமன் அந்த மாதிரிதா
நானு லெமன் எனக்கு ரொம்ப புடிக்கு அந்த ஜூஸ்யே பாத்தீங்கன்னா லெமன் ரொம்ப புடிக்கு ஏன்னா அது வந்து நல்லா இருக்கு
ம் ஆமா அதுல்லாம இந்த நம்ப சின்ன வயசுல்லா இந்த ஃப்ரூட் மிக்ஸ்ன்னு ஒன்னு வெப்பாங்க பாத்திங்ளா கட் டைல அந்த ஆ எனக்கு அந்த ல எனக்கு அது சாப்டாலே எப்பயுமே எனக்கு சளி புடிச்சுக்கு ஃப்ரூட் மிக்ஸ் குடுச்சாலே ஆனா நா பாதாம் தா குடிப்பனே
ஓ நா இப்பதா இந்த பாதாம் பிஸ்தா இந்த பட்டர் ஸ்காட்ச் அதா இப்பதா ட்ரை பண்ற
பாதம்பால் எப்பயுமே நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு
ஓ பாதாம் பால்லா நா குச்சதேல்ல இல்ல பாதாம் பாலு குடிச்சிருக்கே அது எல்லோ கலர்ல இருக்கு அவ்ளோதா கரெட்டா
ம் கரெட்டே தா
ம் எப்பயா இப்பல்லா அப்ப வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கனால வேலடைமு பாத்தீங்னா நா ஜூஸ் குடுஸ்டு தா போவ ஜூஸ் குடிக்காம போவே மாட்டே எப்பவுமே ஒரு கிளாஸ் வாங்கிட்டுனா குடுச்சுடுதா தெம்பா வேல செய்வனே இல்லா எனக்கு எனர்ஜியா இருக்காது
ம் எள்னி கூட நல்லாருக்கு
ஆ எள்னி
எள்னிதா ரொம்ப நாளா குடிக்கணு குடிக்கணுனு தோணினே இருக்கு குடிக்கவே இல்ல ச் சில டைம்லாம் பார்த்தவுமே கிராஸ் அ
ரொம்ப ஹெல்தி ஆனா ரொம்ப வெலையா விக் கிறாங்க ஒரு எளநிரின்னு பாத்தீங்ன்னா ஏ எழுவ ரூபா அறுவ ரூபா
ஓ அவளல்லா இருக்காது இங்கெல்லா இங்கெல்லா என்ன இருவத்தஞ்சு ரூபா முப்பது ரூவா தா இரு
ஐயோ சூப்பருங்க ஆனா இங்க வந்து இங்க பாத்தீங்கன்னாலே ஜாஸ்தியா இருக்கு எளநீர் குடிக்கவே ஆசயே போயிடுது
உம் ஹும் எனக்கு அதுவு இனிப்பா ஒரு எழனி குடிக்கணு சில எளநீ எல்லா சப்புன்னுருக்கு
இந்த திருவள்ளூர்ல திருவள்ளுர் அங்கல்லா பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஃப்ரீதா அழகா எத்எத்து போடுவாங்க அழகா எத்எத்து குச்சிக்கிர்லா சூப்பரா இருக்கு
அஹ் ஏ அங்க எதா தோட்டோ இருக்குதா
தோட்டோ ஆமா ஃப்ரெண்டோட தோட்டோ இருக்கே
அஹ்
வந்தாத உனக்கு தரே அப்டின்னு சொன்னாங்க
அஹ் அது நல்லா இருக்கு அப்றோ இந்த டொங்கு
புரில ஆமா லுங்கு லுங் சூப் ப்பரா இருக்கு இந்த இந்த வில்லேஜ்லா பாத்தா ஃப்ரெஷ்ஷா இருக்கு சூப்பரா இருக்கு அது உள்ள சாதுலா டேஸ்ட்டா இருக்கும்னு கேள்வி பட்டுருக்கே ஆனா நா சாப்ட்டது இல்லங்க
ஐய்யயோ ஏ நொங்கு கெடைக்காதா எங்கயாவது போய்
இங்க சென்னைலலா ராவா தான கெடைக் இப்போ இந்த வெயில் சீசன்லா இருக்குல்ல இப்போ வந்து மாம்பழ சீசன்லா வந்துச்சி இப்ப அந்த மாம்பழோ தா போயிட்டு இருக்கீ இப்ப பாத்தீங்கன்னா நாவப்பழ சீசன் வந்திச்சு போல ஃபுல்லா நாவப்பழமா வி்த்துனு
உஹும் அய்யோ அத சாப்ட்டா லிப்ஸ்டிக் மாரி பூசிப்பாங்கல லிப்ஸ்ல
ஆமா அது பர்பிள் கலர்ல இருக்கு ஆனா அது வந்து எப்டி சொல்றது ஆஹ் எதோ பெருசு பெருசா இருக்கு ஆமா ஆமா ஆ நல்ல டேஸ்ட்டா இருக்கு சம்ம டேஸ்ட்டா இருக்கு நானால இல்லனு ஜாலியா ஐய்யோ சாப்ட்டுன்னே இருக்கலா போல இருக்கு
அ வாய் ஊருது போய்
ஆமா ஆமா ஐயோ இப்ப நா போனு சென்டருலுக்கு போனு அது எதனா வாங்கனும்னா சென்ட்ரல் போயிட்டு யாரு வாங்குவா நா எப்பமே காலேஜ் வந்தா விப்பாங்க ஒரு பாட்டி நல்லா இருக்கு அவுங்களே பாத்தீங்கன்னா ஏ முப்பது ருபாய்க்கு இருபது ருபாய்க்கு விக்கறாங்க அதுலே காசு போயுருது இப்டே காசு போனா என்ன நெலம எ நெலம நாமோ தா
ஏங்க சம்பாதிக்கிறிங்கல்ல
சம்பாரிக்கிர நா பாதி காசே பாத்தீங்கன்னா என் ப்ராடக்ட்ஸ்கே போயிடுது நா என்ன பண்றது
அது உம் கொழுப்பு தா அதுக்
கொழுப்புலா இல்ல செரியா நா இந்த மாரி லிப்ஸ்டிக் தடவினு மேக்கப் பண்ணிகினுலா இருக்க மாட்ட
அப்றோ எப்டி ப்ராடக்ட்டு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டா வாயிஸு அப்றோ என்ன ப்ராடக்
ஃபேஸ் வாஷ் வாங்குவ அப்றோ இந்த சோப்லா யூஸ் பண்ண மாட்டேங்க நானு பாடி வாஷர் அந்த மாரி தா யூஸ் பண்ணுவ சோப்ல யூஸ் பண்ண மாட்ட அதுக்கே அவ்ளோ காசு ஆவு அதுக்கே பாத்தீங்கனா எனக்கு ரெண்டாயிர ருபா ஆயிருபா ஆயிரத்தி ஐநூறு ருபா ஆகு மினிமம் பாத்திங்கன்னா ஆயரத்தி எழுநூறு ருபா வச்சிருவ ரெண்டாயிர ருபா வச்சிருவ அதுக்கே ஜாஸ்தியாயிடு
உம் உம் உம்
அதனாலே நானு இது பண்ண மாட்ட
உஹம் உஹம்
அவ்ளோ காஸ் போயிது மாசொ மாசொ ஆயிர ருபா போட் ந்தாங்க அதுநா நாசமா போயிச்சு இப்ப அது வரவொ மாட்து யாரு கண்ணு வச்சானே தெர்ல
எல்லா நீங்கதா நீங்கதா சின்ன பசங்கதா போய் எல்லா ஓட்டு போட்டீங்க ன்னா பண்றது
இல்ல நீங்க யாரு போட்டீங்க விஜய்கு போட்டீங்களா
நா சொல்றே உங்ளுக்கு அப்றொமா சொல்றே சேரி நம்ம இன்னொரு தடவ பேசுவோ
சேர் பாய்
ஆ நன்றி
நன்றி